ஆ கேக்குத் தோழி ஆ இப்ப பா தீங்கன்னா தோழி இப்போ இப்போ சின்ன வய்சுல வந்துட்டு நம்ம நறிய வெளையாட்டுகள் வெளையாடிருப்போ இல்லியா அந்த மாரி பாத்தீங்கன்னா நீங்க வந்து அ உங்களோட சின்ன வய்சுல வந்துட்டு நீங்க எந் தமாரி விளையாட்டுகள்லா வெளையாடிருக்கீங்க யார் கூடல்லா சேந்து வெளையாடிருக்கீங்க அப்டின்னு பகிர்ந்து குலாம் அப்டின் நெனச்சே தோழி நீங்க சொல்லுங்க தோழி
கண்டிப்பா தோழி நா வெளாண்ட வெளையாட்ட வந்து சொல்லணுனா அது ஒரு பெரிய கதனே சொல்லலா நா வந்து பாத்தீங்கன்னா சிறு வய்துல ஒரு ஐந்தாம் வகுப்பு படிக்கிற வரைக்கு மட்டும்தா வந்துட்டு நா அந்த ஏரியால நம்பன்னு ஒரு ஏரியால இருக் அப்டின்னா ஒரு வ ஒரு கச கசபு இருக்கு இல்லிங்ளா அந்த ஏரியால வந்து ஆ அண்ணன்கள் இருப்பாங்க நம்ம ஏஜ்ல இருக்கறவங்க இருப்பாங்க ஆ பெண்கள் இருப்பாங்க ஆண்கள் இருப்பாங்க அந்த பாகுபாடு இல்லாம வந்துட்டு நாங்க பழகுன ஒரு காலம்னே சொல்லலா இப்ப இருக்குற இவுங்க வந்து எப்டின் தெரியாது இப்ப நம்ம ஒரு ஆண் நண்பர்கிட்ட பழகறதா இருந்தாலுமே வந்துட்டு உங்கள நண்பரா வெச்சுக்கலாம வேணாமா எனா ஒரு குறிப்பிட்ட வய்சுக்கு அப்பறோ நம்பளே யோசிப்போ இவ்ங் நண்பரா வெச்சா நம் வீட்ல எதாத் சொல்லுவாங்களா எதாது அத பண்ணுவாங்ளா இத பண்ணுவாங்களான் யோசிப்போ ஆனா வந்துட்டு அந்த மாரி பருவத்துல வந்து நம்ம என்னதா பசங்களோட சேந்து வந்து வெளையாட்னாலுமே வந்துட்டு நம்மள இது பண்ண மாட்டாங்க எனா அது ஒரு எதுமே வந்து அறியாத ஒரு எந்த மனசுல ஒரு இதுவு இல்லாத அத வந்து ஒரு வய்சுனே சொல்லலா இல்லிங்களா அந்த மாரி ஒரு வய்சில வந்துவிட்டு நாங்க ஒரு ஐந்தாம் வகுப்பு வரைக்கு பாத்திங்கன்னா அத்தன பேரு இருப்பாங்க அண்ணங்க இருப்பாங்க அண்ணங்களுகெல்லா வந்து பாத்தீங்கன்னா எத்தன பெண்மணிகள் வந்து இருந்தாலு செரி எத்தன பெண் குழந்தைங்க என்னோட வய்சுல இருந்தாலும் செரி அவங்கள விட நாதா அவுங்களுக் வந்து அண்ணனுங்களுக்கு எல்லா ரொம்ப புடிக்கு அந்த மாதிரினே சொல்லலா ஆ அது மட்டு இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நாங்க விளையாட்றதுக்கு எப்பவுமே வந்து ஆளுங்க இருந்துகிட்டே இருப்போ அந்த ஒடி புடிச்சு வெளையாட்றது லகோரினு சொல்லுவாங்க அதாது வந்து பாத்தீங்கன்னா ஏழு கட்கள் வந்து அடுக்கி வெச்சிருவோ அத வந்து ஆங்கிலத்துல செவன் ஆ செவன் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவாங்க ஏழு கட்கள வந்து அடிக்கி வெச்சுட்டு அ ஃபஸ்டு கீழ வந்து பாத்தீங்கன்னா பெரிய கல்லு அதுக்கு மேல கொஞ்சோ சின்ன கல்லு அந்த மாரி கல்கள் வந்து அடிக்கி வெச்சுட்டு பந்த வெச்சு அடிக்கணு அப்ப நம்ம வந்து பந்த வச்சு அடிக்கும்போது யார் பந்த வச்சு அடிக்கிறாங்களோ அந்த கல்லெலா செதறிச்சு அப்டின்னா அவுங்க வந்து எ ஓடிகிட்டே இருக்கணு ஓடணு செரிங்களா சோ ஓடம்போது அங்க வந்துட்டு இன்னொரு பக்கம் வந்து இருக்கிறவங்க வந்து பந்த எடுத்து அவங்கள அடிக்கணு யார அந்த கல்ல வந்து செதர உட்டாங்கலையா அவுங்கள வந்து அந்த பந்தால அடிக்கணு சோ வந்துட்டு அடிக்கிறதுக்குள்ள வந்துட்டு அவங்க அ கொஞ்ச அந்த இவுங்க அசந்த நேரமா பாத்து கற்கள எல்லாமே வந்து அடுக்கி வெக்கணு அது ஒரு நல்ல வெளையாட்டு நல்ல ஒரு எங்களுக்கு மூச்சு பயிற்சி அது மட்டும் இல்லாம ஓட்றது அந்த மாரி நறைய விஷயங்கள் வந்து அந்த வெளையாட்டுல இருந்தது இது போக வந்து பாத்தீங்கன்னா இது வெளையாடுவோ கேரம்போட்டு வந்து வெளையாடுவோ அதுல வந்து நா ஏமாத்துறதே வந்து நாதா அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா சின்ன கொழந்தைங்களோடெல்லா வந்து வெளையாட மாட்டோ அது வந்து பக்கத்து வீட்ல ஒரு அங்க் குல் இருப்பாரு இப்பவுமே வந்து அவுரு இருக்காரு வயசாயிருச்சு அவுருக்கு சோ வந்து அவ அவுங்க வீட்ல மூணு போரு ஒரு அண்ண ஆ எஹ் அப்றோ அவ்ங்க வய்ஃப்ஃபு அ இவங்க அங்க்குளு அவுங்களோட வய்ஃப்ஃபு அப்றோ ஒர் அண்ண ஒரு அண்ண வந்து பாத்தீங்னா ஒரு என்னோட ஒர அஞ்சி ஆறு வயசு வந்து அதிகம் சோ வந்துட்டு அந்த அண்ண வந்து அந்த அண்ணனுமே எனக்கு நல்ல ஒரு இதுதாம் ஆ அவுங்க வீட்ல பெண் குழந்தை இல்லாதனால பக்கத்து வீட்ல இருந்த என்ன வந்துட்டு ரொம்ப ஒர் இதா அரவணச்சு வந்துட்டு இது பண்ணாங்க அந்த மாரி வந்து பொழுதுல வந்து பத் தீங்னா இவுங்கனாலத் ஏ சம்ருத்துல எ திருமணத்துல்க்கு கூட அவுங்கனால சொல்ல முடிலே இந்து மாரி திருமணபம் அப்டின் சொல்ட்டு சொல்லிர்ந்தா ரொம்ப வந்து அவங்க சந்தோஷபட்டு வந்துருப்பாங்க ஹா வந்துட்டு எங்களால் சொல்ல முடில ஏனா வந்துட்டு ஒரு மாத காலம்தா இருந்தது திருமணத்துக்கு அப்டிங்கற காரணத்துனால அவ்ங்ளுக் கூப்ட முடில பட் இப்பமு தெரிஞ்ச ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அந்த மாரி இருக்கும் பொழுது நா வந்து ஸ்கூலுக் வந்து கெளம்பும் போது தல சீவுறக் வந்து அம்மாக் வந்து நேரம் இருக்காது அந்த மாரி பொழுதுல ந ஆன்ட்டிகிட்ட நா போனுனாலு அவ்வுளோ ஒரு ஆ ஆஹா அந்த அண்ணனும் வந்து பள்ளிக்கி கெளம்பணு அந்த ஒரு அவசரு ல கூட எனக்கு தல சீவ் உட்றது பொட்டு வந்து வச் உடுவாங்க ஓகே அவ்வுளோ ஆச பெண் கொழந்த பொறந்துர்ந்தா அவுங்க எப்டி வந்து அவுங்க பாப்பாங்களோ அ அதே மாரி என்னையு பாப்பாங்க பலகாரம் செஞ்சா கூப்ட்டு குடுக்கற்து அந்த மாரி நறய விஷ்யங்கள் பாதி நேரோ நா அவ்ங்க வீட்ல தா இருப்ப அந்த மாரி இருக்கும் போது நைட்டானா நாங்க வந்து அந்த அங்கள் வருவாரு அவரு வந்து ஒரு பேத்ரி வந்து பிசினஸ் பண்ணிட்ருந்தாரு ஆ அப்போ வந்து என்னன்னா கேரம் போடு வந்து என்னோட கேரம் போடு தா ஹ அப்போ அப்போ என்னோட அப்பா வந்து வாய் குடுத்துருந்தாரு கேரம் போட் எடுத்துட் தா நா போவே உ கேரம் போடு ஹைட்டு கூட இருக்கா இருக்க மாட்டா கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போவே ரெண்டு கைல தூக்கிட் போயி அவ்ங்க வீட்டு முன்னாடி வாசல்லே வச்ட்டும் அங்குள் வாங்கங்கள் வெளையாலான் சொல்லி கூப்டுவான் கூப்புட்டு நானும் அந் அங்களும் மட்டு வெளாடுவோம் நா வந்து அந்த அங் ளவ் எல்லாத்தி கூடயு நா எப்டி ஏமாத்துவனோ அதே மாரி அந்த அங்களையும் வந்து நா ரொம்ப ஏமாத்தி வெளாடுவே எங் அம்மாக்கு தெரியும் நீ வந்து அங்கிள ஏமாத்துறே அப்டின்னு இருந்தாலு அந்த அங்குளுக்கு தெரியு இந் பொண்ணு நம்பள ஏ ஆத்த னி இருந்தாலும் அவரு வந்து நீய நா ஏமாந்து அது நம்ப சந்தோஷப்படுவோ இல்லியா நா ஜெயிச்சிட்டே அப்டின்னம் சந்தோஷ்த்த பாக்கறக்காகவே அவர் வந்துட்டு நெறையா வாட்டி தோத்து போஹரா அப்டி ஒரு நல்ல அங்குள்னு சொல்லலாம் ல அதுக்கப்பறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மே மாசு விடுமுறை அந்த மாரி எல்லா இருக்கும்போதுன் நா வீட மாரி வந்துட்டோ பர் ஆறாம் வகுப்பு அப்டிங்கும்போது எங்க அப்பா இந்த நெரங்கும் போது வேலையெல்லா முடிஷ் வருவாரு வந்துட் ட்டு எ கூட உ அந்த ஒரு மாசம் மே மாசோ ஒரு மாசோ ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பட ஆறாவ்துங்கும்போது எனக்கு மே மாச லீவ்ல நா என்ன பண்றன் தெரியாது இல்லைங்களா அந்த மாரி பொழுதுல நேரம் போடு கரக்ட்டா எடுத்து வச்சிருவே நா அப்பா வந்து ஒரு ஆட்டமோ ரெண்டு ஆட்டமோ வெளாண்ட்டு அப்பறந்தா அவர் வந்து துணி மாத் த்துறாகட்டும் சாப்புறதாகட்டும் எல்லாமே பண்ணுவாரு அந்த மாரி ஒரு நல்ல இதுமே போச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த நறையா நெனைவுகள் குடுத்தெக் கேரம் போடு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாங்க எடுத்துன் எங்க வீட்டுக் பின்புறம் வந்து வச்சிட்டா ஹது மழ தண்ணில அதுல்லு எல்லா பட்டு வேஸ்ட்டா போய்ர்ச்சு இந்தாலும் என் கணவரோட வீட் டு உங்ளு ஒரு பெரிய அதே சைசு கேரம் போட்ருக்கு எனக்கு அத எடுக்கறக் ஒரு இது வரமாட்டேங்கிது ஏனா கடசியா நம்ம வெளாயாண்டது அப்பாவோட அது அப்டியே இருக்கட்டு அது நெனைவாவே அப்டின் சொல்லி நெனைவிலே வச்சிருக்கன் தோழி
கண்டிப்பா எனக்கு ரொம்ப நல்லார்ந்தது உங்களோட கதைய கேக்கற்த்துக்கு ஆ என்ன பொரு தரிக்யு நா எப்டி சின்ன வய்சுல வெளாட்னான்னா வந்துட்டு அதே மாத்ரிஅ நாங்கொரு கால்னி மாரி இருந்தோ அ நீங்க சொன்ன மாத்ரியேதா சின்ன வய்சுலந்து யார் கூட வெள்யாட்றோ ஒர் அண்ணாவோ சரி ஒர் பெண்ணோ பொண்ணோ பையனோ அந்த மாதிரி வந்து அந்த ஒரு வேறுபாடு இல்லாம வந்துட்டு யார் கூட வேணா நாங்க வெளையாடுவோ ஒரு பயம் இல்லாம வீட்லயு வந்துட்டு எங்க இருக்கோ என்னன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு அப்டியே உத்து கவனிச்சிக்க டே இருக்க மாட்டாங்க யார் வீட்லயா கண்டிப்பா இருப்பாங்க உங்க பாட்டு வெளையாடிட்டு வீட்டுக் வந்துருவாங்க அப்டின்ற ஒரு தைரியத்தோட இருந்தாங்க அதனால நாங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் கிட்ட இருப்போ ஒரு பெரிய காலனியில இருப்போ எல்லாரு சேர்ந்து சு த்திக்கிட்டே இருப்போ அங்க இங்கன்னு சொல்லிட்டு நாங்க எல்லா சேந்துட்டு அப்ப ஒரு அப்பெல்லா வந்துட்டு நாங்க கிரிக்கெட் வெல் அ கிரிக்கெட் எல்லா விளையாடிருக்கோ ஒரு அ நாலு அஞ்சு பேர் அஞ்சு பேர்ன்னு சொல்லிட்டு ரெண்டு டீமா பிரிச்சுப்போ ஸ்ரீலங்கா ஒரு மாரி அந்த மாதிரி இந்தியா அந்த மாதிரி பிரிச்சிட்டு ஆளுக்கு ஒரு பேரு வச்சுப்போ இப்ப அந்த நாங்க அந்த காலத்துல வந்துட்டு பேரெல்லா வந்துட்டு இப்ப சச்சின் டெண்டுல் கர் கங்குலி அந்த மாரி வந்துட்டு நெறைய பேர் அந்த ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க இல்லையா அவுங்க கூட அவுங்க இந்த மாரி பேரு வச்சுப்போ அந்த மாரி அ அஞ்சு ஆறு ஆறு ஆறு பேரா அந்த மாரி இருந்துட்டு ஆளுக்கு ஒரு பேட்டு அந்த மாதிரி வச்சிக்ட்டு வெளையாடுவோ எங்களுக்கு நல்லா வெளையாட தெரியாது இருந்தாலு வந்துட்டு ஏதோ ஒன்னு ஆடலான் சொல்லிட்டு ஆடுவோ அந்த மாரி எனக்கு ஒரு நினைவு என்னடானா அந்த மாரி கிரிக்கெட் விளையாடும் போது ஒரு நல்ல ஒரு சாதா பால் கெடையாது அதுது கா பாலுன்னு சொல்லுவாங்க நல்லா நல்லா குண்டா இருக்கு ந வெயிட்டாவு இருக்கு அதுல விளையாட து எங்களுக்கு தெரியல அது வந்து து பாத் அ தெரியாம வந்துட்டு என்னோட மூக்கு மேலேயே பட்டுருச்சு அந்த மூக்கு மேல வந்து அதுவு கரெக்டா லெஃப் சைட்ல பட்டுருச்சு அது பட்டதுனால என்னாச்சு அ அந்த டைம்ல வந்துட்டு ஒரு மாரி ஆச்சு எனக்கு ரொம்ப அப்டியே வீங்கி போச் அந்த பக்ககோ லேஃப் சைட்ல இருக்கிற மூங்கே நல்லா வீங்கி போச்சு அதுக்கப்புற கொஞ்ச நாள் அதுவே செரியா போச்சுன் சொல்லிட்டு விட்டாச்சு இன்னு கூட எனக்கு தொட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு லெஃப்ட் சைடு மூங்கு மட்டு அந்த எடத்துல நல்லா திக்கா இருக்கு அப்டியே கொஞ்சோ இந்த பக்கோனா கொஞ்சோ மெலிசா இருக்கு பட்டு இது வந்துட்டு அப்டியே ந்துச்சு அது வந்துட்டு என்னால இன்னுமே கூட மறக்கவே முடியாது அந்த மாரி கிரிக்கெட்லா வெளாடிருக்கோ அதுக்கப்றோ அங்கேயே வந்துட்டு நாங்க ஆள் ஒரே ஒரு சைக்கிள் தா ஒருத்தர் மட்டுதா சைக்கிள் வச்சிருப்பாங்க ஒரு ஒரு பத்து பேர் கிட்ட இருக் கோனா ஒரே ஒருத்தர் சைக்கிள் அப்பதா புதுசா வாங்கிருந்தாங்க ஒரு
ஆ
என்ன பண்ணுவோ ஆளுக்கு வந்துட்டு ஒரு ரவுண்டு அந்த எடத்துல அ ஓட்டறது அந்த மாரி லைனா நின்னுப்போ ஆ ஒருத்தர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு ஓட்டிகிட்டு வருவாங்க அதுக்கு அடுத்தத் பேரு அந்த மாரி ஓட்டணு அது மாரி ஒரு த்தர் சைக்கிள வந்து பத்து பேரு ஓட்டுவோ அந்த மாரி விளையாட்டா தா இருப்போ விளையாட்டு மாரிதா நாங்க விளையாடுவோ அதுக்கப்பறோ வந்துட்டு நெறைய அங்க ஒரு காலனி மாரி இருக்கிறதுனால அங்கயே ஒரு சின்ன ஒரு ஆ இப்ப இண்டிபெண்டன்ஸ் டேவோ ஏதாவது ஒரு நாள் வருது சுதந்திரத்தினம் இந்த மாரி குடியரசு நம்ம அந்த மாரி ஏதாவது ஒரு வருதுனா எல்லாரு சேந்து வந்துட்டு ஒரு டான்ஸ் மாரி ஆடறது கேம்ஸ்லா கண்டக்ட் அந்த மாரி விஷயங்கள்லா பண்வாங்க அப்ப என்ன பண்ணுவோனா அப்பல்லா டேப் ரெக்கார்டர் தா இருக்கு அந்த டேப்ரெகார்டர்ல வந்துட்டு அந்த கேசட்ட போட்டு அந்த பாட்டு போட்டுக்கிட்டு செரி டான்ஸ்ஸு வந்து எல்லாரு சேந் து நல்லா ப்ராக்டிஸ் பண்வோ ஒருத்தர் வீட்டுக்கு போய்ட்டு அப்ப வந்துட்டு அப்டின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கு அந்த சாங்குக்கு வந்துட்டு என்ன பண்ணுவ எல்லாரு சேந்துட்டு வந்து அ டான்ஸ்ஸு ப்ராக்டிஸ் பண்ணு இப்ப கூட எனக்கு ஞாபருக்கு என்ன ஸ்டெப்ஸ்யெல்லா அப்டி ப்ராக்டிஸ் பண்ணொ அப்டின்னு எல்லாரு போய் டான்ஸ் நல்லா ப்ராக்டீஸ் பண்ணிட்டு அப்றொ அன்னைக்கி அந்த குடியரசு தினத்துல ஸ்டேஜ் மேல நின்னு எல்லாரு சேந்து அ டான்ஸ்ஸு ஆட்றது அந்த மாரி விஷ்யங்கள்லா பண்ணுவோ அதுக்கப்றொ ஒருத்தர் வீட்ல போய் இருந்துகிட்டு எல்லாரு சேந்துட்டு வந்து ஆ அந்த காட்ஸ்ஸு வந்து எப்டி வெளையாடறது அப்டின்றத ஒருத்தர் சொல்லி குடுத்தாங்க சோ அப்ப இருந்துட்டு வந்து எல்லாரு சேந்து ஒக்காந்துட்டு அந்த கேம் வெளையாடுறது இப்ப வந்துட்டு ஏதாவு ஒரு யாரா ஒருத்த ருக்கு வந்துட்டு பர்த்டே வருதுனா வந்துட்டு அவுங்க வீட்டுக்கு எல்லாரையு வர வச்சு ஆ எல்லாரு சேந்து வந்து கேக் கட் பண்ணி எல்லாரு சாப்டறது அப்ப வந்துட்டு நமக்கு வந்து இந்த மே கப்பு அதெல்லா தெரியாது இப்போ வந்துட்டு எங்கிட்ட வந்துட்டு நா ஒரு சின்ன பொண்ணாருக்குபோ ஒரு தோ படிக்கு போது அப்போ ஒ செலப்ரேட் பண்ண அந்த பர்த்டே போட்டோ இருந்துச்சு ரீசன்டா நா பாத்த அத பாக்குபோது எல்லாரு மூஞ்சில ஒரு மாரி அ ரோஸ் பவுடர்ன்னு சொல்லுவாங்க இல்லயா அந்த காலத்துல அந்த ரோஸ் பவுடர போட்டுட்டு மொ மொக மட்டு அப்டியே வந்துட்டு ரோஸ் கலர்ல இருக்கற மாதிரி எல்லா ப அப்ப பசங்களு நாங்க எல்லா அந்த மாரி மேக்கப் போட்டுட்டு நின்னுட்டுருந்தோ அந்த போட்டோ பாத்த ஒடனே எனக்கு ரொம்ப சிரிப்பா வந்துருச்சு என்னடா இது நம்ம என்னடா இந்த மாதிரி இருக்குமே அப்டின் சொல்லிட்டு அந்த மாரில்லா நெறய சேட்டய பண்ணிருந்தோ அப்பறொ ஒரு மாரி ஆ அந் அந்த ஒரு இது வந்துட்டு அப்ப யாருகிட்யு ஃபோன் கெடையாது ஒரு மாரி வீட்டுக்கு வீட்டுக்கு போய் தா பேசி ஆ ஒ ஒரு பயமில்லாம வந்துட்டு எங்க வேணாலு யார் வீட்டுக்கு வேணாலு போவோ யார் வந்துட்டு தப்பா நடந்துக்கிட்டோ அந்தமாரி விஷ்யோ எதுமே கெடையாது இது மாரி நெறைய விஷ்யங்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சி அப்டின் சொல்லலா தோழி அ அந்த ஒரு விஷ்யத்த வந்துட்டு மறக்கவே முடியாது அப்டின் சொல்லலா
கண்டிப்பா தோழி இன்னொரு வாட்டி வாய்ப்பு கெடைச்சா பேசலாங்க சரிங்களா நன்றியெங் தோழி